வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சாப்பிட்டீங்களா
ஆ இல்ல இனிமே தா சாப்பிடணு நீங்க சாப்
ஏன் இவ்ளோ நேரம்
அது காலயிலயு கொஞ்ச லேட் ஆயிடுச்சி சாப்பிடறதுக்கு சரி அதனால இல்ல இல்ல இன்னைக்குதா ஆ எப்பவுமே சாப்டுருவே இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு போல ஆயிடுச்சி அதனால இப்ப இன்னு பசிக்கல இனிமே தா நீங்க சாப்பிட்டாச்சா
ஆ நா இப்பதா சாப்பிட்டே இன்னைக்கு வந்து நா டால் தா செஞ்சே
ஆ
டால் கொத்தவரங்கா பொரியல்
சரி சரி
பாலக்கீரை
ஓ ஆ சேரி சேரி பாலக்கீரை எப் புடி பண்ணுவீங்க அந்த குக்கர்ல போட்டு வேக வைப்பீங்களா
இல்ல பாலக்கீர வந்து நா கடய எல்லா மாட்டே நா வந்து டிஃப்ரெண்டண்டா செய்வே எப்டி செய்வேன்னா வந்து பாத்தீங்கன்னா பாலக்கரைய வந்து நல்லா சின்ன சின்ன பொடி பொடியா கட் பண்ணி வைக்குவே
ஆ
பொடி பொடியா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறோ வெங்காயோ இருக்கு பாத்தீங்ளா பெரிய வெங்காயோ நல்லா பெரிய பெரிய வெங்காயமா இருந்துச்சுனா ஒரு நாலு வெங்காயோ அஞ்சு வெங்காயோ போட்லா பெரிய வெங்காயமா எடுத்து நல்லா இந்த நம்ம ஆம்லேட்டுக்காக கட் பண்ணுவோ பாத்தீங்ளா பொடி பொடியா ஆனியன்
ஆமா ஆமா ஆ அந்த மாரி கட் பண்ணிக்கணு ம்
அந்த மாரி கட் பண்ணிட்டு ஆ எண்ண கடுகு போட்டு தாள்ச்ட்டு கருவேப்பில போட்டு ஆ இந்த ஆனியன நல்லா ஃப்ரை பண்ணணு அதுக்கப்புறோ வந்து இந்த கட் பண்ணி வச்சிருக்குற கீர இருக்கு பார்த்தீங்ளா அத நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அத நல்லா புழஞ்சிட்டு அதுலே போட்றணு
பருப்பு போட மாட்டீங்ளா பருப்பு போட்டுலா வேக வைக்க மாட்டீங்க ஆ ஆ இல்ல நானு பண்ணுவ பாலக்கீர ஆனா பருப்பு போட்டுதா பண்ணுவ கொஞ்சோ மெளகு ஜீரகோ பூண்டு இதெல்லா இடிச்சு போட்டு
அது வந்து பாத்தீங்னா பருப்புக்கா இது கீரக்கடையல் ஆ க்வ சாம்பாாரு அந்த மாரி சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்னா ஃப்ரை மாதிரி இப்ப நம்ம வெஜிடபிள்லா ஃப்ரை பண்றோமுல்ல அந்த மாதிரி சோ ஆனியனா அத போட்டதுக்கு அப்றோ பாலக்கீரைய நல்ல சே ஸ்மா கட் பண்ணி போட்ருக்கோ பாத்தீங்ளா வாஷ் பண்ணி நல்லா அத புழிஞ்சிட்டு அதுல போட்டு அந்த தண்ணிலா ஊத்த தேவையே இல்ல ஏனா பாலக்கீர ஆல்ரெடி தண்ணி ஊடு அந்த தண்ணிலே வந்து பாத்தீங்னா அது வேக ஆரமிச்சிடு சோ அதுக்கு தேவையான உப்பு மட்டு நம்ம போட்டுட்டு அத அப்டியே மா மூடி வச்சுட்டு அத அப்டியே சிம்லே வச்சு நம்ம அத பண்ணிட்ருக்கணு சோ சிம்லே வச்சு பண்ணிட்டிருந்தோம்னா அது அப்புடியே அதுல வெந்துடு அதுக்கப்புறோ அதுல வந்து சில்லி பவ்ட்ர மாத்துரோ போடுவ நானு அவுளதா போட்டு ஆமா மஞ்சத்தூள் கொஞ்சோ சா போடுவ சில்லி பவுடர் வேற இதுல் மசாலா ஐட்டம்ஸ்லா எது சேக்க மாட்ட சோ அத மட்டு போ ட்டு மூடி வச்சுடுவ மூடி வஸ்ட்டு அத அப்புடியே வந்து வெந்துடு
வெந்துரு ம் ம் பரவால்ல பரவால்ல நான் இங்க இன்னைக்கு என்ன செஞ்சனா சாம்பார் வச்ச சாம்பார் வச்சுட்டு அப்புறோ வந்து வாழக்கா அவுளதா முடிஞ்சிர்ச்சு ஆ நானு என் பொண்ணுந்தா அவ வந்து ஸ்கூலுக் டாங்க காலேலே சும்மா கொஞ்சமா அவுங்களுக்கு மட்டு ஒரு லெமன் ரைஸ் செஞ்சு குடுத்து விட்டுட்ட மதியோ இப்போ வந்தாங்கனா கொஞ்சோ சாம்பார் சாப்புடுவாங்க இல்லனா அவ்ங்க என்ன கே க்குறாங்கன் தெரியில எதாவ்து வந்தாங்னா ஃபுரூட்ஸ் கேப்பாங்க கொஞ்சோ ஃபுரூட்ஸு நட்ஸு இதெல்லா கொஞ்சோ லைட்டா சாப் பிட்டு அப்புறமா பசிச்சுதுனா சாப்பாடு சாப்புடுவாங்க அது இப்பல்லா என்னன் தெரில இப்ப கொஞ்சு நாளா வந்து அவ்ங்க சாய்ங்காலோ வந்து அந்த சாப்புற பழக்கமே போய்டுச்சு இப்ப வந்த ஒட்னே என்னனா எனக்கு வந்து ஃபுரூட்ஸ் வச்சிருக்கீங்ளா என்ன இருக்கு அப்டின்தா கேக்குறாங்க சரி அதுனால சரி நானு இப்ப பழோனா நல்லதுதான சரி பரவால்ல சாப்புட்டு அப்டின் நான் விடுற ஆனா எனக் தெரிஞ்சு முன்னே விட இப்ப பாக்கும்போது அவ வந்து வெய்ட்டு கம்மியா ஆய்ட்டாலோ அப்டின்ற மாதிரி இருக்கு அ சாப்பாடு சாப்புடம்போது நெறைய உ உள்ள போகுது ஃபுரூட்ஸிங்க போது எதாது ரெண்டு பீஸ்ஸு அந்த மாரிதா சாப்புட்றா அதுக்கப்புறோ சரியா சாப் புறது கெடையாது நானு கொஞ்சோ அப்டியே இந்த ஊஞ்சல் ஆடிக்கிட்டு அப்டியே ரெண்டு வாய் ஊட்றது இப்புடிதா போகுது அப்டி சா ஊட்டி சாப் ட்டாதா சாப்டுவா அவளா எடுத்து சாப்புறது ரொம்ப கஷ்டோ ஃபஸ் ஸ்டாண்டட் படிக்குறாங்க
ஃபஸ் ஸ்டாண்டர்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் ஐடம்ஸ் இருக்கு பாத்தீங்ளா அந்த சா அந்தஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாமே அவாய்ட் பண்ணாலே வெயிட் ஆட்டோமேட்டிக்காக கொறஞ்சிடோ
ஆ ஆ இப்போ என்னன்னு தெரியுல இப்போ அவ மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்நாக்ஸே சாப்ட மாட்டா வீட்ல இருக்க எந்த சா ஸ்நாக்ஸ்மே சாப்ட மாட்டா அவ வந்தான்னா கொஞ்சோ மதியோ கொஞ்சோ தா எடுத்துட்டு போவா சாப்பாடு சாயங்காலோ வந்தோன்னே எப் எப்பவுமே வந்து முன்னாடிலா சாப்பாடா குடுத்துருவே நானு ஏதாவது மதியத்துக்கு என்ன செய்ரோமோ அத வந்து ஒடனே சாப்ட்டுறுவா இப்ப கொஞ்ச நாளா அவ என்னப் பண்றா ஒரு வாரமா இல்ல எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாரி எதாவது ஃப்ரூட்ஸு நட்ஸு இந்த மாதிரி தா வேணு நா வந்து சாப்டமாட்டே அப்டீன்ட்டு இந்த ஒரு வாரோ வந்து பாக்குறே இப்போ திடீர்னு முன்னாடில்லா பாத்தீங்கன்னா அவளுக்கு யூனிஃபார்ம்லுயே ரெண்டாவுது பின்ல அ மொதபின்ல போடவே கரெக்டா இருக்கோ இப்ப ரெண்டாவது பின் வெரிக்கோ நா அவளுக்கு போடுற நல்லா மெலிஞ்சுட்டா எனக்கே கஷ்டமா இருக் கு இவ என்ன இந்த மாரி பண்றா அப்டின்னுட்டு ஆ முன்னாடி மாரி சாப்புடுறது சுத்தமா இல்ல எப்ப பார்த்தாலு காலையில நேரத்துல என்ன சொல்றான்னா எனக் கு வயிரு வலிக்குது என்னால சாப்ட முடியுல வயிரு வலிக்குது இதே அக்க போரா இருக்கு அவகிட்ட என்னாளுக்கு டார்ச்சரா இருக்கோ அவள கெளப்பி கால்ல அனுப்புறதுக்குள்ள பசங்க ஒண்ணோ சாப்டாம போயிட்டா எவ்வளோ கஷ்டமா இருக்கோ எதுவுமே சாப்டாம கரெக்டா ஒரே ஒரு கிளாஸ்
அதுக்கலா நீங்க சொல்றதுக்கானா சொலிஸ் சன் எனக்கு தெரீயுல ஏனா நா சின்ன பசங்கள்ட்ட வந்து அதிகமா இல்ல ப பழகனது இல்ல அதனால எனக்கு அதுக்கான சொலீசன் தெரியுல பட்டு அந்த இது சொல்லுவாங்க ஸ்டொமக்ல வந்து பாத்தீங்கன்னா பூச்சி இருக்குது சொல்லுவாங்க பாத்தீங்களா கீருபூச்சி அந்த மாரி கொடல்ல இருக்குது அப் டீனா அந்த மாரி இருக்குதுன்னா அந்த மாரி பெயின்னு வரோ பிள்ளைங்க சாப்புடாதுன்னு சொல்லுவாங்க
ம் ம் ம் அதா நானு நெனைக்கிறே அந்த மாரி நா ஹாஸ்பிட்டல் கூப்ட்டு போலாமான்னு மெயினா இப்ப தொடர்ந்து ஒரு ரெண்டு
ஆமா நீங்க வந்து அதுக்கான ஹாஸ்பிடல் கூட்டு போறதா பெஸ்ட்டு
ம் ம் ம்
ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஏன்னா என்ன நம்ம வந்து என்னவா இருக்கோ அப்டின்னு நம்ம திங்க் பண்ணிட்ருக்கறத நம்ம அங்க போனோம்னா அது கிளியர் நம்ம கிளியர் ஆயிடோ
அதுதானா என்ன பண்ணிட்டு இது வெரிக்குமே அவ வந்து இந்த மாரி வயிறு வலி அப்டீல்லா சொன்னதே கெடையாது இப்போ ஞாயத்தி கெழம அன்னிக்கி நாங்க வெளிய போயிருந்தோ அவ வெளிய சாப்ட்டா இந்த பீஸாசாலா இது வெரிக்குமே நா வாங்கி குடுத்தது கடையாது அன்னைக்கிதா சேரி பரவால ரொம்ப ஆசைப்பட்றாளே கேக்குறாளே அப்டீன்னு வாங்கி குடுத்துட்டே அன்னில இருந்து இப்போ இப்ப இந்த ரெண்டு நாள தொடர்ந்து சரியா சாப்புடுறதில்ல கேட்டா வயிறு வலி வயிறு வலி இதயேதா சொல்லிட்ருக்கா நா அதா சேரி இன்னிக்கி வரட்டோ ஈவினிங் வந்தா கேப்போ வயிறுவலிக்குதா எப்டி இருக்கா அப்டீன்ட்டு ஒரு வேல வயுறு வள்ச்சுதுன்னா போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாத்துட்டு தா வரணோ இல்லன்னா பசங்கள அப்டியே அந்த மைண்ட் செட்லயே வெச்சுகிட்டு அப்புறோ விலுச்சுக்கிட்டே இருக்குன்னு சொன்னாலு எனக்கு கஷ்டமா இருக்கு சரியா சாப்டாம இப்டி இருக்காலே அப்டீனுட்டு தோழி இருக்கீங்களா ம் ஆ ஆ சேரி சேரி கண்டிப்பா கண்டிப்பா
ஏன்னா நம்ம வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறது என்னவா இருக்குமோ இந்த பைய பொண்ணு வந்து இந்த மாரி வெயிட் லாஸ் ஆகுது சாப்படக்ஷ மாட்டேங்குது ஸ்டொமக் பெயின் இருக்குது என்னவா இருக்குமோ நம்ம திங்க் பண்றதுக்கு அதுக்கு பெஸ்ட்டு நமக்கு சொலிசன் நமக்கு சொலிசன் தெர்லன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போறதா பெஸ்ட்டு
கண்டிப்பா கண்டிப்பா உ கூப்ட்டு போய்
அதுனால கூட்டிட்டு போய் பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கெடைக்கு
ம் கண்டிப்பா கண்
இது சரியா சாப்ட மாட்டேங்குறா அப்டின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுல சாப்டாததுக்கு அவங்க அதுக்கான அந்த டானிக் அந்த மாரி இது கொடுப்பாங்க ஏன்னா சின்ன பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்றது டேப்லட் கொடுக்குறது அந்த மாரி எல்லா மோஸ்லி கொடுக்க மாட்டாங்க சின்ன பசங்களுக்குலா அந்த மாரி டானிக் மாரி தா கொடுப்பாங்க
ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா நா ஏற்கனவே கூட அவளுக்கு ஒரு சிரப்பு கொடுத்துட்டு தா இருந்தே ஆனா அந்த சிரப்பு குடுக்கு போது அவ நல்லாதா சாப்பிட்டுட்டு இருந்தா அப்றோ நா கொஞ்ச நேரோ கொஞ்ச நாள்லே விட்டுட்டே அவ அவரு என் டாக்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு மாசோ கொடுங்க அப்டின்னு சொல்லியிருந்தாரு அந்த ஒரு மாசமு அவ வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த மாரி இருந்துச்சு ஆள் வந்து கொஞ்சோ பார்க்கவு வெயிட் போட்ருந்த மாரி இருந்தா அத எப்ப நிறுத்தனண்ணோ அதோட அப்டியே கொஞ்ச நாள் அந்த சாப்பாடு கம்மி ஆயிடுச்சு அப்டியே வெய்ட் ரெடியூஸ் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆயிட்டே வந்தது இப்ப ரொம்ப லீனா தா இருக்கா எனக்கே வந்து என்னடா இப்ப ஒரு நேரோ பார்த்தா கொஞ்சோ நல்லா இருக்க மாரி தெரியறா இன்னொரு நேரோ பாத்தா இப்டி அப்டியே ஆள் ரொம்ப ஒ லீனா இருக்க காலே அப்டின்ற மாரி இருக்கு அதுவு இப் இப்ப கொஞ்ச நாளா கொஞ்சோ படுத்தி எடுக்குறா என்ன சாப்டாம அவ எப்டியாவது இதுக்கு ஏதாவது பண்ணணு தா நானு நெனச்சிட்டு இருக்க போயிட்டு பாத் துட்டு தா வரணு ஹாஸ்பிடலுக்கு
அதா பெஸ்ட் நம்ம இப்டி கன்ஃயூஸா இருக்கறத ஆய அதுக்கு நம்ம நேரா நம்ம ஹாஸ் பிட்டல் போனா தா நம்மளோட அ கன்ஃபீயூஸ் வந்து கிளியர் ஆகு
கண்டிப்பா கண்டிப்பா
அப்ப நம்மளு கொஞ்சோ மைண்ட் ஃப்ரீயா இருக்கலா சோ இதா ப்ராப்ளம் அப்டின்னா அதுக்கான டிரீட்மென்ட்ட நம்ம குடுத்துட்டா நம்ம கேர் படுற இல்லன்னா நம்ம வந்து அவ அவ சாப்டாம இருக்கிறதும் நீங்க அத நெனச்சு டென்சனாகி பிள்ள சாப்டலையே சாப்டலையே இப்டி வீணா போறாளே அப்டின்னு நீங் உங்களுக்கு உடம்பு கேடு அது ஏன்னா நீங்க அத நெனச்சி திங்க் பண்ணி திங்க் பண்ணி டென்சனாகுறது அது உங்களுக்கு உடம்புக்கு கேடு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆ அது பசங்கன்னா பசங்கனாலே எல்லாருக்குமே அந்த இது வரத்தா செய்யு கவலைகள் வரத்தா செய்யு ஏன்னா என்ன இருந்தாலு நம்ம புள்ள சாப்டாம இருக்குதே இப்டி போகுதுே அப்டின்னு சொல்லி ஏன்னா பெரிய பிள்ளைங்களா தா மெரட்டி சாப்டு என்னா பிரச் சன உனக்கு என்ன செய்யுது அப்டின்னு சரி சொல்லலா பெரிய புள்ளயா இருந்துச் சுனா ஏ சாப்பிட மாட்டேங்கிறா என்ன ப்ராப்ள உனக்கு அப்டின்னு நம்ம கேட்டா அதுக்கான சொல்யூஷன் அதுங்க குடுக்கு இல்ல எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு இப்ப ஒர்ண்ணாவது படிக்கிற பொண்ணு அப்டின்னா அதுக்கு வந்து ஒன்னு தெரியாது என்ன அதுக்கு உடம்புக்கு செய்யுது அப்டிங்கறது தெரியாது தெரியாம வந்து பாத்தீங்கன்னா அப்ப அது கொஞ் கொஞ்ச நம்மளு அத நெனச்சு கவலைப்பட
அதேதா அதேதா எனக்கு கஷ்டமாதா இருக்கு
அதனால நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா அதுக்கான சொல்யூசன் உங்களுக்கு கெடைக்கு
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர்
ஃபுட்டா சாப் சாப்பிட கொடுங்க அப்டி அவ வந்து சாப் அப்பாட வந்து ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்க கம்மியா இருக்குது அப்டின்னா இந்த எக்கு பாயில் எக்கு இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி பாயில் எக் குடுங்க வெஜிடபிள்ஸ்ச குடுங்க அந்த கேரட்ல்லா பச்சையா குடுங்க பச்சயா இப்ப நம்ம வேக வைக்
வ எங்க அவ சாப்டவே மாட்டேங்கிறாங்க நம்மளு வந்து இப்போ வந் வ கேரட் ரைஸா குடுக்கறது ஆ
சகோதரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த போ சாப்டல அப்டின்னா நீங்க அத ஜூஸா போட்டு குடுத்துறலாமே
ம் ம் இல்ல நா இப்டி பண்ணுவே நா இந்த கேரட் ரைஸு பீட்ரூட் ரைஸு இந்த மாத்ரி ஸ்கூலுக்கு செஞ்சு குடுத்துருவே ஜூஸ் ஜுஸா கூட அவ அது கடையாது குடிக்கிறது கஷ்டோ அவளுக்கு பாத்தீங்ன்னா இந்த ஆரஞ்சு ஜூஸு ஆப்பிள் ஜூஸு இதெல்லா கொஞ்சோ குடிச்சுடுவா கேரட்ல்லா ஜூஸா குடிக்கிறது தா அவ்ளோ கஷ்டந்தா நம்ம
சுகரு கொஞ்சோ மில்க் ஆட் பண்ணி குடுத்தீங்னா அது இனிப்பாவு இருக் கு அதுல வந்து இதோட மில்கோட வந்து ஃப்ளேவர் இருக்கு பாத்தீங்ளா சோ வந்து கண்டிப்பா அத குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது
ஆ ஆ நா இன்னு கேரட் ஜூஸ் இது வரைக்கு அவளுக்கு போட்டு குடுத்தது இல்ல ஆனா ட்ரை பண்ணி
அதே மாதிரி இந்த கேரட் சாதோ பீட்ரூட் சாதோ செய்றீங்க பாத்தீங்களா செய்யுபோது ரைஸுக் கம்மியா வெச் கை கொஞ்சோ கொறச்சு நீங்க வந்து இந்த கா வெஜிடபிள ஜாஸ் தி வைங்க இப்ப வந்து ஒரு ஒரு சின்ன பாக்ஸ் குடுப்பீங்க அந்த பாக்ஸ் ஒரு பாக்ஸ் வந் பூரா ரைஸ் குடுக்குறீங்க லேப் பாவ் பாக்ஸ் குடுக்குறீங்க அப்டின்னா கேரட் வந்து ஒரு ரெண்டு கேரட் மூணு கேரட் அந்த மாதிரி கேரட் கொஞ்சோ ஜாஸ்தி போட்டு குடுங்க சோ அப்ப வந்து சாப்பாடோட மிக்ஸ் பண்ணம் போது அந்த கேரட் உள்ள போகும் அதுக்கான சத்து கெடக்கு
ஆ கண்டிப்பா கண்டிப்பா நானு அந்த மாதிரிதான் பண்ணிட்
நா வந்து சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு வந்து டைரெக்டா நம்ம கொடுத்தோம்னா அத சாப்டாது இந்த மாதிரி வந்து பண்ணுனாதா சாப்டவாங்க சோ நீங்க அந்த அந்த மாத்ரி பீட்ரூட்டு கேரட்டு ஸோ அந்த மாத்ரி பண்ணும் போது இத கொஞ்சோ பண்ணி் குடுங்க
கண்டிப்பா கண்டிப்பா
இந்த மாரி கொஞ்சோ பண்ணி் கு டுங்க அப்ப அதுங்க சாப்டுருவாங்க அவளுக்கு என்ன புடிக்குதோ கேட்டு அந்த மாரி
அவகிட்ட எப்டிம் இப்பயு நா வந்து கேட்டுருவே அவுங்களே வந்து சொல்லிடுவாங்க இன்னைக்கு வந்துட்டாங்கன்னா சாயங்காலோ வரும்போதே அம்மா எனக்கு இதுதா நாளைக் கு வேணு அப்டின்னு சொல்லிற்வா ஏன்னா நா வேற ஏதாவது குடுத்து விட்டுட்டே அப்டின்னா ரொம்ப கஷ்டோ அவ சாப்ற்து அவ என்ன சொல்றாலோ அதுதா அடுத்த நாள் காலைல நா ரெடி பண்ணி குடுப்பே அவளே பாக்கும்போதே வந்து லன்ச் பாக்ஸ்ல்லா பாப்பா எனக்கு இது கம்மியா வைங்க என்னால சாப்ட முடியல இதே கததா டெய்லி இதே கததா அவங்ககிட்ட செர் நானு ரொம்ப கம்மியா ஒரு சின்ன பாக்ஸ்லதா வச்சு குடுத்து அனுப்புவே ஆனா அங்கே இருந்து வரும்போது சாப்ட்டு வந்துர்வாங்க ஆனாலு நமக்கு வந்து என்ன சொல்றது இவளோ கம்மியா வச்சு குடுக்குறோமே ஏன்னா அவ பாக்ஸ பாப்பா நா சாப்பாடே வச்சு பேக் லஞ்ச் பேக்ல வச்சட்டாலு அத தொறந்து எவ்ளவு வச்சிருக்கேன்னு பா்ப்பா க்வான்டிட்டி நம்ளால வேகமாவும் வெக்கவு முடியாது காலைல சாப்டாம போறாலே சேரி கொஞ்சோ அதிகமா வெப்போ அவ சாப் ட்டு வருவா அப்டின்னு அதுவும் விட மாட்டா சரி கால போற நேரத் த்லே எதுக்கு புள்ளய அழ வக்கணு அப்டின்னு சொல்லிட்டு நானு அவ எவ்ளோ சொல்றாளோ அத மட்டு வெச்சு குடுத்து விட்டுருவே
ம்
ம் இப்டிதா போய்கிட்ருக்கு கொஞ்ச நாள் ளாவே நானு பாக்கணு நானு அவள கொஞ்சமாது வந்து கொஞ்சோ நல்லா பசங்கல்லாம் பாத்தீங்கன்னா சில எடத் நல்லா சாப்புடுவாங்கங்க அதெல்லாம் பாக்கும்போது நமக் கே ஆசையா இருக்கு ஐயோ இந்த பசங்களா எவ்ளோ நல்லா சாப்புடுது நம்ம பிள்ளையு அந்த மாரி சாப்ட்டா நல்லா இருக்குமே அப்டின்னு தோணு ஆனா அதுதா நடக்குது
எந்த புள்ளைக்கு வேணுங்கறத